ஹலோ ஆ சொல்லுங்க எப்டிருக்கீங்க
பிஸியா
ஆ இல்லங்க அந்த அளவுக்கு இல்ல நீங்க
ஆ இல்ல இல்ல நா கொஞ்ச பிஸியா இருக்கே அதுனால தா கால் பண்ல நா கால் பண்ணது வேற ஒரு விஷயத்துக்காக பண்ணம்பா
ஆ அப்டியா சொல்லுங்க என்ன விஷ்யோ
என்ன விஷயோனா நா இப்போ ஆயில் பிஸ்னஸும் பண்ணிகிட்ருக்கே பா அதாவது ஆக்சுல்வா வந்து ஆ ஆ என் வீட்டுக்காரு அவங்களோட ஃப்ரெண்டு சேந்து பண்றாங்க ஓகேங்ளா எங்க ஊர்ல வந்து அந்த மரச்செக் குன் சொல்வாங்கல்லையா அந்த இதுல வந்து ப்யூரா வந்து ஆயில் லு எக்ஸ்ரேக்ட் பண்ணி அந்த மாரி விக்கிறோ இப்போ நாங்க
அ என்னென்ன ஆயில்ருக்கு கடலெண்ண தேங்காயெண்ண அந்த மாரியா
அ ஆமா ஆமா கடலெண்ண தேங்காயெண்ண அந்த மாதிரிலா விக்கிறோம்ப்பா
ஓ சேரிங்க ரேட் எவ்ளோங்க ஒரு லிட்ரு
ம் ஒரு லி ஒரு லிட்டரு வந்து இப்ப வந்து த்ரீ சிக்ஸ்டி அப்டின் குடுத்துட்டிருக்கோ போ போக போக ரேட் மாறலா அது வந்து க கடல் ஆமா அதாவது பியூர் ப்யூரு இதுவா இருக்கும்பா அ ம் ஆமா ஆமா ஏன் வந் ஏன்னா வந்து இப்போ இந்த கடலெண்ண வந்து வெளியல்லா வாங் து என்ன பண்றாங்கன்னா அந்த கசப்பு தன்ம போகணு அந்த கலரு வந்து ந நன் நாது தங்க கலர்ல இருக்கணுன் சொல்லிட்டு அதுக்கு என்னென்னவோ கெமிக்கல்லாம் மிக்ஸ் பண்றாங்கப்பா அந்த மாரில்லா நாங்க பண்றதில்ல நீங்க வெளிய இருக்குற கடல் எண்ணையு எங்க என் கிட்ட வாங்கன கல்ல கடலெண்ணையு கலர் பாத்தீங்கன்னா எங்கள்து அப்டியே கொஞ்சோ ப்ரௌனிஷ் கலராவேதா இருக்கு
ஓ சேரி சேரி
இப்போ வந்து கடலெண்ணைய வந்து நம்ப அரைக்கம்போது அந்த கசுப்பு தன்ம கொஞ்சமாச்சக இருக்கதா செய் அதுக் வந்து நாங்க என்ன பண்ணுவோனா வெள்ளமு எலுமிச்சபழமும் போட்டு மிஷின்ல வந்து மரச்செக்குல போட்டு அரைப்போ மரச்செக்குன்றது வந்து சூடு ஆகாது அதுலருக்க சத்தெல்லா ஆமா சூடு ஆகாது அதனால அதுல இருக்க சத்து வந்து அப்டியேருக்கு இதுவே நீங்க மிஷின்ல இது பண்ணீங்கனா அந்த மிஷினோட ஹீட்டுல அதுலருக்கற நல்ல இதெல்லா வந்து அழிஞ்சிடு நியூட்ரிஷன்லா அல அழிஞ்சிடு
இப்ப மேன்வலா காட் அத கைல ஆட்டுவாங்ளா அந்த மரச்செக்க எப்டி நா பா
ம மாட மாடு மாடு இருக்குல்லியா மாட வந்து கட்டி வந்து ரெண்டு சைடோ வந்து அப்டியே சுத்த வெப்பாங்க
இன்னு இது பண்றாங்க
அ
இல்ல இப்பல்லா பாத்தீங்கனா ஆட்டோமேட்டிக் அந்த மாரி வந்துருச்சில்ல
வந்துருச்சி இ இந்த மாரி பண்றவங்ளு இருக்காங்க இப்ப அவு இந்த காசு சு வந்து நாங் வந்து அவுங்களுக்கு கொஞ்சோ ஹெல்ப்பா இருக்கணுன்றதுக்காகதா நாங்க இந்த இதுவே பண்றதுப்பா மெயினா வந்து எங்ளுக்கு வந்து வேற பிஸ்னசும் இருக்கு இது எதுக்கு பண்றோன்னா அன் அந்த மாரி இரு க்கவங்ளுக்கு கொஞ்சோ அ ஊக்குவிக்கிற மாரி இருக்கட்டு அப்டின்டுதா இந்த மாரி பண்றோ பிளஸ் நாங்களு சம் சம்பாதிக்கிற மாரியு இருக்கணு அடுத்தவங்ளு சாப்புன்ற மாரியு இருக்கணு இல்லையா
ஆமா ஆமா நல்ல இனிஷியேட்டிவ் நல்ல இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கீங்க ஆனா ஆனா எனக் பாத்தீங்கனா மரசெக் எண்ண கொஞ்சோ ரேட் ஜாஸ்தி தானே அப்டி பாத் இப்ப நார்மலா நா போய் கடைல போய் வாங்க
நீங்க ஆனா வந்து ஒரு வாட்டி யூஸ் பண்ணீங்கன்னா உங்ளுக்கு ரொம்ப புடிச்சிடு நீங்க வேணா யூஸ் பண்ணி வேணா பாருங்க அதே மாரி தேங்கா எண்ணையு அப்டி ஆ டேஸ்ட்டு நல்லாதாப்பா இருக்கு நீங்க அ நீங்க வெச்சி யூஸ் பண்லா நல்லாதா இருக்கு
இல்ல இப்ப நா ஃபர்ஸ்டுலா கோல்டு் வின்னர் அந்த மாரி அஞ்சி லிட்ரு ந்தா வாங்கிட்ருப்பே அதுக்கப்றோ என்ன ஆச்சின்னா இங்க வீட்ல மாமா மாமியாருக்லா மூட்டுவலி அத ஒண்ணுமே இல்ல இல்லியா கோல்டு வின்னர்ல மூட்டு வலி வர்துனுச்சி அதுக்கப்புறோ சேரின் சொல் ட்டு நா வந்து கல்லெண்ணைக் போனே இந்த கல்லெண்ணதா இப்பவரைக்குமே வாங்கிட்டுருக்கே முக்கால் வாசி சமையல் கல்லெண்ண யூஸ் பண்ணுவே ஏதாச்சி இந்த பலக்கரோ பண்ற இதா வந்துட்டு இந்த ஆயில்ருக்குல்லைங்ளா அந்த கணபதி ஆயில் அத யூஸ் பண்ணுவே ஆனா நீங்க இப்போ சொல்றபடி பார்த்தீங்னா அது மர்செக் என்னது நேக்யு நா வாங்னது கூட இல்ல ஆனா நறய கடைங்ள வி்க்கறாங்க மரச்செக்குனா அது வந்து பாத்தீங்ன்னா ப்யோர் எல்லோ கலர்ல இருக்கிங்ளே அது
தா அதுதா சொல்றே நானு ஆனா கடலெண்ண அந்த மரி இருக்காதுன்ற நானு நீங்க நேச்சுரல்லா நீங் ல அந்த அதுக்குன்னு நீங்க போய் பாத்தாதா தெரியு அந்த மரச்செக்கு இல்ல ஆற்ற அந்த இதுலா ப்ராசஸுலா நீங்க பாத்தாதா கொஞ்சமாது புரியு எ நானு பண்ணாச்சு திருப்பி நானு ஊருக்கு போவே அந்த டைம்ல நான் அந்த பிக்சர்லா உங்ளுக்கு சென் பண்றப பருங்க எப்டி அந்த இதெல்லா ப்ராசஸ்ல்லா நடக்குதுன்ற மாரி எனக்கு என்னான்னா செரின் எ எ என்னோடி ப்டே ஃப்ரெண்ஸ் சர்க்குள்க்கு ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாரி பண்றோ அப்டின்றத சொல்லலா அப்டின்ட்டுதா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்யு வச்சிந்த சேர் நீங்க கேப்பீங்க அப்டின்ட்டுதா வெச்ச நீங்க எது போன் பண்ல செரி அதுனாலதா நம்ப்ளே கால் பண்ணி எல்லாருக்கு சொல்லில்லா அப்டின்ட்டுதா இது மட்டு இல்லப்பா அ இப்ப வந்து சிய சீக்கா கூட நா ஹோம்மேடு சீக்க வந்து ரெடி ம் ஆமா அதுவு ரெடி பண்ணிட் தரோ ஏனா வந்து நறய பேருக்கு வந்து அந்த மிஷனு மிஷின்ல வந்து நறய எடத்துல வந்து அரக்க மாட்றாங்க அரக்கற்து ரொம்ப காஸ்டு தாஸ்திய
ஆம்மாமா அது எப்புடி அரக்கிறீங்க நீங்ளே மிஷின்ள்ளா குடுக்கு ஏன்னா நா ஒர் டைம் வந்து பட்டய வாங்குன
எனக்கு வந்து ஊர்ல வந்து கொஞ்சயோ இந்த மாரி திங்ஸ்ல்லா எடுத்துட்டு பொய்ட்டு அங்க காய வெக்கற்துக்கு எனக்கு நறய இருக்கு எ ஒ ஏரியால்லா இருக்கு அதுனால நல்லா காய வெச்சுட்டு அங்க இந்த மார் அரக்கற மிஷன்ஸ்லா நறைய இருக்கு அங்க எடுத்துட் போய் அர சி எடுத்துட் வந்து இங்க நானு பேக்கிங் பண்ணி விக் வெ விக்லான்ட்ருக்க
நா என்ன செஞ்ச ஒரு டைமு சீயக்காய் வாங்கி சேரி நம்ப்ளே பண்லாமே சொல்ட்டு அந்த சீயக்கா இந்த பூந்தி இ கொட்டைய்லா இருக் இல்லீங்ளா அதல்லா வந்துட்டு தேரி நம்போ தலக்கி ஏதாச் போட்டுக் குளிக்லாமே ஷேம்பே போட வேணான் சொல்லி இது நா ட்ரை பண்ண ஆனா என்ன ஆயிர்ச்சுனா நானு வீட்லேதா பண்ண சும்மா ஒரு கா நூறு க்ரேம் வாங்கிட்டு மிக்சில போட்டு அரச்ச அஹாது அறயபட்ல
ஆம் அ இல்ல அது வந்து இல்லப்பா அது அரக்கற்துக்கே உங்களுக் கு ரெண்டு மண் நேர ஆவும்பா மிஷின ஆமா மிஷினு வந்து ஆன் பண்ணிட்டு அவுங்க அரை க்க ஆரமிச்சுட்டு நடுவ்ல ஒரு நாலஞ்சு வாட்யாச்சு ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி போட்டாதா இ ல்லனா மிஷின் சூட் ஏறிட்டு மிஷின் நின்னுடு அதனால தாயு அவ்ளோ காஸ்ட் க்ளியாமா இருக்கு அந்த சீக்கா வெளிய விக்கறதெல்லா எங்ளுக் தெரிஞ்ச மிஷன்ஸ் துலா இருக்காங்கன்னா அ நாங்க இருக்குற ஊர்ல வந்து அந்த மாரி மிஷன்லா இருக்கு தனியா அந்த சீக்கா அரக்கிறத் சுகேன்ட்டே இப்ப நம்ம காலைல குடுத்தன்ன வன் து ஈவுனிங் வந்து வாய்ங்க்கவந்த ஏன்னா நடுவுல அவுங்குளுக்கு கோதும அது இதுன் வரக்கற்துக்குல்லா வருவாங்க இதுலியேவு நின்னுனு இருக்க முடியாத் துல்யா அன்னால காலைல குடுத்தீங்கன்னா நீங்க நைட்டு வந்து வாய்ங்கோங்க சாங்கால வந்து வாங்க்கோங்கன்ற மார் சொல்லுவாங்க
ஒ அதா அனா அது காச எ கொலந்தைங்க போடவே மாட்டக்கிறாங்க சீயக்கா ஏனா கண்ணு எறிது அப்டின்றாங்க அதுவ்
அப் அப்டின் பாத்தா நம்ப இல்ல அப் அப்டின் பாத் நம்ப சோப்பு போட்டாதா க கண்ணு எறியதா செய்யுது அனா இது நே சுரல் நம்ப மு அ முன்னாடி இருந்த ஜென்ரேஷன் இததானப்பா யூஸ் பண்ணிந்து
அ இப்ப அது கரெக்ட்டு தாங்க அனா இப்ப இருக்க கொழந்திங்குளா அந்த இப்ப என்ன செய்றனா வீட்ல் ஏ அந்த எண்ண காச்சுவோமுலயா சொ நா என்ன செய்யறேன்னா செம்பருத்தி அதெல்லா போட்டு அரைச்சு வச்சு நா எண்ணெ காய்சிக்கிறே அதுவே போட மாட்டக்கிறாங்க வெறு நம்ம நார்மல் தேங்காய் போட்டுத்தா குளிக்கிறாங்க ஷாம்பு தா போடுறாங்க இந்த சீயக்காய எல்லா அப்டிய ட்ரை பண்ண அழுந்துட்டாங்க அதுக்கப்புறோ பூந்திக்கோட்டையு நல்ல ஊற வெச்சு ஷம்போவா ட்ரை பண்ண அதுவுமே பண்ண மாட்டக்கிறாங்க ஏதாச்சு ஐடியா சொல்றீங்களா வந்து அது எப்டி ப்ப கொழந்தைங்க கேட்கவே மாட்டேறாங்க அத
இ இல்லப்ப நம்மதா பசங்களுக்கு புரிய வெக்கணு இப்ப இந்த மாரி வந்து நல்ல விஷயத்த வந்து அவங்க வந்து நாலேஜ் கம்மியா இருக்கு எரியுது அந்த ஒரு ரீசனுக்காக இது பண்ணாதீங்க இது நல்லத் து நல்ல விஷயமே எ எ எந்த ஒரு நல்ல சாப்பாட்டு விஷயமா இருக்கட்டு எதுவுமே டேஸ்ட் வந்து கம்மியா தா இருக்கு நல்ல விஷயமான பொருளெல்லா இதுவே ஜங்க் புட்லா பாருங்க டேஸ்ட் சியா இருக்கு ஆனா நம்ம ஒடம்புக்கு ஆ அ நம்ம ஒடம்புக்கு கெட்டது அது நாமதா புரிய வைக்கணு ஆனா அந்த கண்ணு ஏறியறது அதெல்லா இருக்கதா செய்யு அது ஒண்ணு பண்ண ண முடியாது நேச்சுரல் வந்து நம்மளுக்கு குடுத்த இதுல இதெல்லா நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோ அதனாலதா இப்ப பா க்க நெறைய பசங்களுக்கு பெனு அந்த பொடுகு ஹேர்பாலு பசங்களுக்கு ஹேர்பால் ரொம்ப இருக்குது இப்ப சீக்கிரமாவே வந்து அ வழுக்க வழுக்
பவழுக்கு ஆமா
அந்த மாரி எல்லா இருக்கு நரச்ச முடி வந்துருது அந்த மாரி எல்லா ப்ராப்ளம் எல்லா நெறைய ஆயிடுச்சு இப்போ நம்ம தா பசங்களு சொல்லி புரிய வெக்கணு
அந்தா அதா செரி நான் ஒன்னு ஆர்டர் பண்றே எனக்கு நீங்க அனுச்சு விடுங்க இப்ப பொடுகு வேற ஜாஸ்தியடுச்சுங்க நிங்க பா ப்பாக்கு அது பொடுகுனாலே அவங்க வந்து தலைய சொருஞ்சாங்க சீயக்கா போட்டா போயிருமா இப்போ அட சீயக்கா போட்டு நல்லா வாஷ் பண்ணினாலுமே பொடுகு வந்துருந்தன்ன
அம் இல்லப்பா அந்த காலத்துல எல்லா அதெல்லா யூஸ் பண்ணதுதா நீங்க யூஸ் பண்ணிப் பாருங்க நீங்க பொடுகுக் கூட அது நல்லது தா ஏன்னா வந்து அதுல வந்து நாங்க சேத்திருக்கற இதுலா வந்து பொடுக்கு போறதுக்காக இப்ப ஆவாரம்ம்பூ மகிழம் பூ அப்றமா க கரு கரு வேலம்பட்ட அதெல்லா போட்டிருக்கோ அதனால ஒன்னு பி பிரச்சனை கெடையாது வெந்தயோ அதெல்லா நம்ம போட் டது எல்லாமே பொடுகுக்கு நல்ல ரிலீப்தா தரு நீங் ட்ரை பண்ணி பாருங்க ஆம் பூந்தி பூந்திக் கொட்ட போட்டாதாப்ப கொஞ்சமாச்சு நொர வரு இல்லன்னா நொரை வரலன்னா பசங்க வந்து ஷாம்பு யூஸ் பண்ணா ஒரு ஒரு சொட்டு போட்டாலே நொர வருது இப்ப இது இப்ப பூந்திக்கொட்டை போட்டாதானே இப்ப பேசு
செரி செரி எவ்ளோ சீகக்கா ஆட்டணு
நா உங்களுக்கு ரேட் வைஸா எல்லாத்தையு நானு உங்களுக்கு
வாட்ஸ்அப்லா அனுப்பறீங்களா அத எனக்கு எண்ண இந்த சீயக்கா ரெண்டுமே எனக் அ வாட்ஸ்அப்ல அனுப்புங்க தேங்கா எண்ணெயையு எனக்கு தேங்கா எண்ணையு பண்றீங்கால
ஆமாங்க தேங்கண்ணையு பண்றோ தேங்கண்ண வந்து இப் இபத்திக்கு வந்து சீசன் இல்லப்பா இப்ப குளிர் டைம்ல வந்து சீசன் இல்லாம இருப்ப கு இல்லையா அந்த டைம்ல வந்து ரேட்டு வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அந்த டைம்ல தேங்காய் கெடைக்கறதே கஷ் ஏன்னா முத்தன தேங்கால தா அந்த இதுல
ஆமா ஆமா கொப்பறைல
ஆமா அதனால வந்து அந்த டைம்ல ஒரு லேட் ஆகு ரேட்டு் கம்மியா இருக்கு போது நா உங்களுக்கு எ எது வந்தாலு உங்களுக்கு நா அப்டேட் குடுத்துட்டே இருக்கே நானு
ஆ செரிங்க இல்ல மத்த எடத்தத்தால கொப்பைறையு குடுத்தா வந்து நா தேங்காயெண்ண பண்ணி வேணானெல்ல சொல்றாங்கன்னா அந்த மாரி நீங்க பண்ண மாட்டீங்க
அ இல்ல அ இது வரைக்கு அந்த மாதிரி பண்ணதில்ல சரி நான் உங்களுக்காக வந்து இப்ப நான் ஆபர் மாதிரி ஏதனா போட்டா கூட நான் உங்களுக்கு சொல்றே ஏன்னா எல்லாரு என்னுடைய திங்ஸ் யூஸ் பண்ணி பாத்து அவங்களுக்கு சேரிஸ் இன்பெர்க்ஷன் இருக்குனு இல்லயா நானு எதனா ஆஃபர் மாறி போட்றே இல்லன்னா இவர் கிட்ட சொல்லி நானு போட்றே அப்போ நீங்க ச வாங் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க ஓகேங்களா
இப்ப நா வாங்கிட்போறே வாட்ஸ் அப்ல மட்டு மறக்காம அம்ச்சு விட்ருங்க செரிங்ளா செரிங்க ஆ பாய் பாய் அ